ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்
உம் சொல்லுங்க
இல்ல அதுதான் அ அந்த காசு விஷயம் மட்டுனா கூட அவ போய் பேசிருப்பா அதுக்கப்பறம் அன்னைக்கு வந்து ஓவரா பேசி எல்லாமே
உம் அது வேற எனக்கு அன்னைக்களுக வேற நான் வந்து அவங்க கரெக்டா கூப்டோனே எல்லா உண்மேயுமே நான் சொல்லிட்டேன்
உம்
இதுக்கப்புறமே எப்டி பேசுவாங்கன்னு எதிர்பாக்கறீங்க அப்படின் எனக்கு தோணுது அது நா சொல்லாம இருக்க மாட்டேன் கண்டிப்பா தெரியு நா கண்டிப்பா சொல்லியிருப்பன்னு தெரியு ஆனா நேத்து பேசுனதே எனக் ஒரு மாரி ஆச்சர்ய மாதா இருந்துச்சு என்ன வந்து பேசுனாலு வீட்டுக் குள்ள சேத்திப்ப அப்டிங்கறாங்க அ எப்டின்னா நேத்து மட்டு இது சொல்லல என்கிட்ட நாங்க எடையில இன்னொரு
இதே தா அவளுக்கு இப்போ தோணி இருக்கு இப்ப எல்லாருமே ஒட்டுக்கா இருக்காங்க இப்ப நம்மட்டு இப்பல்லா பேசுறதில்ல அப்டின்ற மாதிரி அவக் இருக்கோம்
தான எனக்கு என்ன தோணுதுனா இது மட்டு நேத்து மட்டு நா பேசல இன்னொரு நாலு இடையில பேசினே அந்த வெள்ள பொண்ணு கூட அது ஒரு மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் ரெண்டு மாசம் இருக்கோ எப்பவுமே சொன்னாங்க எப்ப இப்ப பர்ஸ்ட் பர்ஸ்ட் நம் பேசனது அவங்க கிட்ட அழுதுட்டு சொன்னனா அப்ப ஒன்னு அதுக்கப்புற கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறப்போ இப்பவுமே அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பேசனா பேசுவேன் அப்படின்னு சொன்னது அது அப்போ நேத்து பேசுனது இதெல்லா
அதுதா இப்ப அவளுக்கே தோணிருக்கோ போல எல்லா ஒட்டுக்கா இருக்காங்க நம்ம மட்டு தா இல்ல அப்டின்னு
அதுதா இப்ப வந்தவ அப்டி நல்லா பேசுறேன் நானே இப்ப வந்திரலாமா உனக்கே தெரியும் உனக்கு முன்னாடியே சார் இவா வந்து எனக்கு ரொம்ப கு்ளோஸு ஆனா எப்டி நீ குடி பேச கர நீ பேச வச்சிருக்க எங்கள நா யாரையுமே ந நம்பல பேச வைப்பாங்கன்னு ஆனா நீ பேச வப்பன்னு நம்புனேன்
உம் அதுவே மூணு வருஷம் கழிச்சுதான் சொல்றா அவ அவ நெனச்சிருந்தா எப்ப வேணா சொல்லிருக்கலா இப்ப வந்து சொல்றா நீ பேசி வெச்சுருக்கணு அப்டின்னு
வரச்சொல்றா ஸ்கூல் கடசி நாளு க்கு பேசிருக்கலாங்குற கடசி நாள் பேசியிருந்தாலே வேல முடுஞ்சுருக்குமே
அவ கடசி நாள் பேசுறதுக்குப்பறோ பேசுறா பேசாம இருந்தா கூட தெரியாது ம்ச் ஆனா சண்ட முடுஞ்சு
நா என்ன நெனைக்கிறன்னா கடசி நாள் அதுதா அந்த காசுனாலு சேரி பரவால விட்டு குடுத்து ரெண்டு பேர் பேசிருக்கனு நீங்களாதா பேசணு ஒரு சண்டனா சேரி நானு சொல்ற ஏனா இப்போ பொறந்த நாளுக்கு விஷ் இது பண்ணதல்லா இங்கேயு அங்
இப்ப பேசாம இருக்காங்க இப்ப அவங்க வெள்ளப் போ அவளுக்கு வந்துட்டு இவ கூட பேசாம இருக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூட சேரி பேசு க்ளா அவங்களுக்கு எப்படி தெரியுமா மே இருக்குற மாரியா அவங்களுக்கு தெரில அவ பேஸ்ட்டு நீ வெளிய ஃபீல் பண்ற மாரியே நமக்கு தெரியல அப்போ எப்படி நம்ம போய் பேச வெக்கிறது ஆனா மைக்கிள் பொண்ணு இவளு பேஸ் நம்ப இருக்கும் போது நம்ம எனக்கே தெரில ம்ச் இவ்வள கஷ்டமா இருந்துச்சு அவ கூட பேசாம இருக் இருக்குறது அவளுக்கு கஷ்டமா இருந்துச்சா அழுகல்லா செஞ்ஜா அதனால நாங்க பேச வெச்சோ
ஆ
ஆனா சுண்டக்காம் சுண்டக்காம்புதூர் குட்டி இரு கொஞ்சம் பாத்தத சொல்லுணு அடிக்கடி வாயுட்டுர்றாளுங்க
ஆமா அய்யோ ஆமா இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டா மைல்கல் ஃப்ரெண்டுக்கு அன்னைக்கு அப்படி பேசுனதே தெரியாதுதான
அதுதா அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திங்கல்ல போன வாரோ எங்க வீட்டுக்கு வந்தது தெரியாது இவ்ளுகளு சொல்ல வேண்டானேஸ் சொன்னாலுக அப்பா அன்னைக்கு ஏதோ ஃபோன் பேசும் போது இந்த மாதிரி துர்கா வீட்ல நியூ இந்த மாரி அவ வீட்ல வந்துட்டு இப்படி பைப்பெல்லா இப்படி வெச்சுருக் இருக்காங்க அப்டி இப்டின்னு இவளுக எழுத்து தலமேல
ஆம்
நாமே நா கூட அதுக்கப்புறோ ஆ அதுக்கப்புறோ நீங்க ஆ ராக்கெட் விட்ருக்காங்க அப்டில்லா சொல் லிருந்தாளுங்கில்ல அப்றோ அவ வந்து எப்போ எப்போன்னு அவ கேக்க ஆரம்பிச்சுட்டா.
ஆ நா இருந்தே நா இருந்தே அப்போ.
அதுதா அன்னைக்கி அவளு சேந்து ஒளறிட்டா கருப்பு பொண்ணு அவுளு சேந்து ஒளறிட்டா ஆ எறங்கி நின்னு அடிச்சுட்டாங்கன்னு க்கு ஒண்ணு சொல்ல முடியல அப்டி இப்டின்னு. ஆனா பாதி சொல்றதே சொல்றதே சுத்த
அதுதா நம்ம படிச்சுட்ருந்தோம்ல அப்போ வந்து இப்ப சென்னையில இரு த்துல
ஆமா
து நம்மளுக்கு வந்து கடைசில ஒரு எக்ஸாம் வரும்ல அப்போ ஸ்கூலுக்கு வந்து வரதே இல்ல
ஆமாங்க புரியல
ம் வரலையா அப்போ என்னாச்சு ஏ வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ள ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல வீட்டுக்கு போய் பாத்திருக்காங்க வீட்டுக்கு போய் பாத்தப்போ ஆ கொழந்தைங்களுக்கான பொருட்கள்லா இருந்திருக்குது வீட்ல இப்பவு இந்த வெள்ள ஃபிரெண்ட் வந்து உன க்கு என்னாச்சு ஓ நீ இதாதா இருக்கியா அப்டி இப்டினு பேசிட்டு வந்துட்டாங்க அ ப்பவே அந்த வெள்ள ஃப்ரெண்டுக்கு கொஞ்சோ சந்தேகந்தா அந்த க இது மேல குண்டு ஃபிரண்டு மேல அப்புறோ அந்த சந்தேகந்தானா அதுக்கப் புறோ கொஞ்ச நாள் கழிச்சி என்ன ஆயிடுச்சி அந்த குண்டு பொண்ணு வந்து ஆ நம்ம கோயம்புத்தூர் விட்டு சென்னைக்கே போயிருச்சு. சென்னைக்கே போனவுன்னே கொழந்தெல்லா பொறந்திருச்
சென்னைல யார் இருக்கா அந்த பைய
ஆஹா அந்த பைய இல்ல யாரு அவங்க பெரிய்மா அந்த மாரி அவங்க அம்மாவோட அக்கா அவங்க எல்லா அங்கதா இருக்காங்க இவங்க ப ண்ண அந்த இத அந்த கொளத்துல கூட மோதரோ வீசுனாங்கன்னு சொன்னல்ல அந்த பையன்தா வந் ஆ அப்பா என்னாச்சு அந்த பைய வந்து வீட்ல சேரின்னு சொன்னவங்க இத் க்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா கல்யாணம் பண்ணி வச்சாங்க
ஆ அது தா இப்டி இப்டி
ஆ மாசமா இருக்காங்க அப்டின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா வந்து அந்த பையன் வ ந்து விட்டுட்டு போயிட்டாங்க உன் கூட நா இருக்க மாட் ஆமா கொழந்த கூட பொறக்கல கொழந்த கூட பொறக் கல கல்யாணம்
ம் அய்யய்யோ விட்டுட்டு இல்ல இன்னொரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல
அப்டியே விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டாங்க
அய்யோ அ
சென்னைக்கு போயி க தம்பி பையன் பொறந்து
ம்
இப்போ ஏதோ ஒரு அண்ணா கூட இருக்காங்க போல
இப்ப யா இப்ப யாரு கூட இருக்கா
இப்ப தா ஏதோ ஒரு அண்ணா புதுசா ஏதோ ஒரு அண்ணா அங்க ஒர்க் பண்ற இடத்துல ஏதோ ஒரு அண்ணா கூட போல
ஓ வேலைக்கு போயிட்டுருக்காளா அவ
இதுல எல்லா போட்டோல போடுவாங்கல்ல நாங்க பேசுவோம்ல
அப்றோம் அவள அவ்ளோ இது பண்ல
ஆ
எனக் அவ போடுறதே அதுல தெரியது
அப்பவே அப்டிதான் பண்ணிட்டு இருந்துச்சு அதனாலதா என்னோட இளவரசி எல்லா அந்த பொண்ண புடிக்கல திட்டி திட்டி உடு அ
இளவரசியே ஒன்னும் இல்ல நீ தா இளவரசினு போயிட்ருக்கேன்
நாள் பேய்ச்சி இளவரசி ஒரு மாரி இது இந்த உலகத்து இளவரசி மாரி
அந்த இளவரசிய பத்தி பேசாதீங்க தேவயில்லாம ஒரு லிமிட் தா
அது தா நாங்களும் சொல்றோ நாங்களும் அத தா சொல்றோ ஒரு லிமிட்டு தா நீயும் ஓரளவுக்கு பேசு
அமைதியா இருங்க நம்ம வேற பத்தி பேசுவோம் எளவரசினால எத்தன பேர் வாழ்ந்துருக்காங்கன்னு அவுங்களுக்கு தெரியாது.
க்கு எத்தன பேர் வாழ்ந்திருக்
ச்சு ஒண்ணு நடந்துச்சு எங்க அக் கா சொன்னாங்க யாரு தாமஸ் விதி அக்கா ஏன் இளவரசி வந்து இள ஏன் இளவரசிக்குல ஒரு ஏ இளவரசி வந்து ஒரு இதுதான அவுங்க கிளாஸ்ல வந்து ஒரு பொண்ணு இருந்துருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து சிரி ச்ச முகமாமா சரியா? அந்த பொண்ணு வந்து ஒரு மாரி சிரிச்ச மொக மாவாதே இருப்பாங்களாமா. அப்ப இளவரசி வந்து கிளாஸ் க்கு போயி இது பண்ணிருக்கறாங்க. அப்போ கிளாஸ் எடுத்துட்ருக்கும்போது அந்த பொண்ணு வந்து சிரிச்ச மொகந்தானே அப்டியே சிரிச்சுக்கிட்டே இளவரசிய பாத்துருக்காங்க ஏய் என்ன எப்ப பாரு என்ன சி என்ன பாத்து சிரிச்சுக்கிட்டே இருக்க வெளிய போ அப்டினு சொல்லி கிளாஸ் விட்டு வெளிய தொரத்திட்டாங்க. அவ கிளாஸ் விட்டு வெளிய வந்தன்னே அந்த பொண்ணு வந்து ஆ உங்களோட இ ஆ ஆங்கில ஆசிரியர் க்காங்கல்ல குண்டா இருப்பாங்க கருப்பு பொண்ணு வீட்டுகிட்ட கூட இருக்காங்க. அவங்க கிட்ட போய் சொல்லிருக்காங்க இப்டி பண்றாங்க அப்போ அந்த அவங்களு வந்து எ ன்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க பே அப்டின்னு சொல்லி திட்டி அனுப்புச்சுட்டாங்க. அப்ப திரும்பவு இப்போ அடுத்த நாள் க்ளாஸ் அப் போ இளவரசி போயிருக்காங்க எடுத்திருக்காங்க. அப்ப இளவரசி ஆ அந்த பொண்ணு வந்து முன்னாடி உக்காந்துருக்கி. என்ன சிரிச்சுட்டே இருக்க? போ லாஸ்ட் பெஞ்ச் போ பின்னாடி போ உக்காரு போ அப்டின்னு அனுப்பிச்சு உட்ருக்காங்க. ஏன்னா என் கண்லயே நீ படக்கூடாது பின்னாடி போ அப்டின்னு அப்ப பின்னாடி போய் அந்த பொண்ணு உக்காந்துக்கு ச்சாமா உக்காந்துக்கிட்டு அப்றோ அது முடிஞ்சுரு ச்சா அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அப்றோ அடுத்த நாள் வந்து இளவரசி வந்து கிளாஸ்லா எடுத்துட்டு நடுவால வந்து நடப்பாங்க எப்பயுமே. அந்த மாரி இளவரசி நடந்துட் ருக்கும்போது அந்த பொண்ண அவங்க பாத்துருக்காங்க. அப்போ இளவரசிய அந்த பொண்ணு கண்ணு சிமுட்டாம பாத்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து இளவரசிய பாத்தே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்குதாம்மா அந்த மொகமே அப்டிதானே அப்றோ உண்மையாலுமே இப்டி லைட்டா வந்து பல்லு தெரியிற மாரி சிரிச்சிருக்குது. ஐயோ என்ன என்னய பாத்து சிரிச்சு க்கற ஏன் மூஞ்சியிலயே நீ படக்கூடாது போ அப்டின்னு இளவரசி ரொம்ப திட்டி உட் டாங்களாம்மா அடுத்த நாளே அந்த பொண்ணு நா இனி ஸ் கூலுக்கு வரலன்னு சொல்லி இது வாங்கிட்டு போயிருச்சாமா.
ஐயயோ ஊர விட்டே போயிடுச்சா?
இளவரசிக்கு ஆனாலு ஓ வருதா
தெரியுதில்ல இதுலயே தெரியு தில்ல ஒவர்தான? அது சிரிச்சா என்ன இந்த பொம்பளைக்கென்ன அமைதியா இருக்க வேண்டியதான?
சேரி ம் ஓவர்தா.
இன்னொரு பொண்ணு சொன்னா இன்னொரு பொண்ணு பேசுனா அந்த மிஸ்ஸுக்கு தனியா போய் ஃபோன்லல்லா அனுப்புன அப்டினு சொன்னால்ல?
ஃபோனா?
ஃபோன்ல மெசேஜ் அனுப்புனன்னு சொன்னால்ல ஒரு
இல்லையே இல்லையே இது என்ன பொய்யி இது என்ன பொய்யி நீ பேசுற?
ருந்தோம்ல அன்னக்கி கோயிலுக்கு போம்போது அது ஐயோ கோயிலுக்கு போயிட்டு வந்து உக்காந்து பேசிட்ருக்கும்போது
ஏன் தங்கச்சி வந்து இப்பல்லா அந்த மிஸ் கூட பேசுவா அப்பல்லா இருப்பான்னு. ஆனா யாரு ஃபோன்லயில்லா அனுப்ப கெடையாது. அனுப்புனாலு என்னோட இளவரசி திட்டி வுட்ரு. நான் என்னால மட்டுந்தா அது முடியு.
திட்டுன மாரியா உன்ன திட்டி விட்ட மாரியா?
என்னைய திட்டி உடாது ஏன் இளவரசி என்னைக்குமே. திட்டி உட்டா கூட பரவால்ல பாத்துட்டு பாத்துட்டு விட்ரு ம் என்னான்னு பரவால்ல பாத்துட்டு விட்ரு. திட்னா கூட கொஞ்ச நேர திட்டு வாங்கிக்லா. ம்
உன்னய கண்டுக் மாட்டிங்கிது
அதுதா என்னக்கிதா என்னய கண்டுக்கிச்சு அதுக்கு நாதா புடிக்க மாட்டிக்கிது
அதுதா ஆன இப்ப இளவரசி இளவரசின் பேசிட்ருக்க
ஒரு ஆர்வமாவே இருக்குல்ல திரும்ப போணு எப்ப நம்ம நம்மளொடைய படுச்ச எடத்த பத்தி பே இல்லெல்ல அவுங்கள பாக்கணுன் இல்ல எப் ப நம்ம படுச்ச எடத்த பத்தி பேசுனாலு நம்ம வெளையாறத பத்தி பேசுனாலே எனக் அந்த ஆர்வொ வந்துருது எதோ நம்ம திரும்ப போணு இவுங்க கூட திரும்ப வெளையாண்ணு
சொ அந்த எடத்துக் போகணு ஃபஸ்ட்டு இருந்த மாரியே இருக்கணு அப்டின் தோனுது
என்ன
அந்த கால்ல பஸ்ல போம்போது கால்ல பஸ்ல அந்த ஒரு இந்த போவொனா அப்ப எனக் தோணு நெறைய டைமு இங்யே இருந்துருக்லா
அதுதா ஆனா நம்ம பண்றது இதுதான
எங்யாச்சு பாத்தியா வேலைக்கி
ஆஹா எதுவ்மே கெடைக்க மாட்டிக்கிது நானு விட்டுட்டே
ம் எதோ ம் எதோ பேங்க்க்கு கேக்குறே அப்டின் சொன்ன
இந்த தாமஸ் வீதி பொண்ணு கிட்ட பாக்லான் பாத்தா அதா செட் ஆகல ஒரு நிமிஷ் எங்க அப்பா கூப்பிட்டே இருக்காரு
ஆ சே போயிட்டுவா